வணக்கம்
வணக்கம் எப்டி இருக்கீங்
அ நல்லாருக்கே
ம் இப்ப நம்ம எத பத்தி பேஸ்லா அப்டின்னா பண்டிகைகள் அ பத் தி பேஸ்லா அந்த பண்டிகை
பண்டிகை வந்து இப்பதா எல்லா பக்கமு திருவிழால்லா முடிஞ்சி து நல்லா இருந்துது ஆ உங்க ஊர் பக்கத்துல ஏதா நடந்த பண்டிகை சொல்லுங்க
ஆ திருவிழா நடந்துது அ இங்க வந்து காமன் திருநா அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்றோ ஊருக்கு தனியா ஆ ஒவ்வொரு ஊருக்கு தனி தனியா திருவிழா போனம் ஏன்னா இந்த கோடை காலம் அப்டின்னு வந்துட்டாலே அந்தம் அ அந்த கூழ் அ ஊத்துறது பால் கொடோ இது பண்றது இந்த மாரி விஷியங்கள் வந்து நறைய எடத்துல வந்து பண்ணுவாங்க அ அதுவு வந்து மாரியம்மனுக்கு வந்து தனியா இந்த மாதிரி பண்ணுவாங்க அதுவு வந்து விசேஷ மா இருக்கு அதுக்கப்புறோ இன்னொன்னு என்ன அப்டின்னா இந்த ம் இப்ப இந் இந்த மாதிரி கோடை காலத்துல இந்த மாரி பண்டிகை இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறோ அடுத்து வந்து நம்ம நார்மலா பண்டிகை கொண்டாடுவோல்ல எல்லாரோட குடும்பத்துலயு அந்த மாதிரி தீபாவளி பொங்கல் அந்த மாரி வந்து வர ஆரம்பிச்சிரு அதாவ்து நம்மளுக்கு வந்து அந்த ஒ ரு வருஷம் வந்து கரெக்டா அந்த ரொட்டின் வந்து கரெக்டா இருக்கொ அப்டின்னு சொல்லா இந்த பண்டிகை வந்து அட்டன் பண்ணி முடிக்கறதுக்கு நம்ம வீட்டு்ல இப்ப ஏதாச்சு தீபாவளி பொங்கல் ஏதாச்சு இந்த மாரி ரம்ஜான் அந்த மாரி ஏதாச்சு வந்துச்சுன்னா கூட எல்லாருக்கூ அவங்கவுங்களுக்கு அந்தம் வேலைகள் வந்து சரியா இருக்கொ அப்டின்னு சொல்லா அந்த அளவுக்கு வந்து அ பிரிப்பரேஷன் வந்து போயிட்டு இருக்கோப்டின்னு சொல்லா உங்களுக்கு அந்த அ பண்டிகையில எந்த பண்டிகை வந்து உங்களுக்கு ரொம்ப புடிக்கு நீங்க அத என்ன மாதிரியான அ விஷயங்கள்லா விருப்பப்பட்டு பண்ணுவீங்க அப்டின் சொல்லுங்க
எனக்கு பண்டிகைனா ரொம்ப புடிச்சது இப்ப வந்து சின்ன வயசுலந்து இப்ப வரைக்கு ஏன் அ ரொம்ப பிடிச்ச பண்டிகைனா பொங்கல் தாங் அ ரொம்ப பிடிக்கு பொங்கல் பண்டிகை மூண் நாள் இருக்கும்ல ரொம்ப மறக்கவே முடியாது அப்ப ரெண்டாது வந்து என்ன பண்டிகைனா எங்க நா வளந்தது வந்து ஒரு அ பாட்டி ஊரு பாட்டிட்ட தா நா வளந்தது அது வந்து கொஞ்சோ கிராமோ படிச்சது வந்து இந்த கிராமத்துல சி ட்டில போய் படிச்சிட்டு வருவாங்க அந்த மரி ஆ ஓ பெறந்ததுலா வேற ஊரு வளந்தது பெறந்தது ஒவ்வொரு ஊரு ஒவ்வொரு இது நா இருந்தது அந்த கிராமத்துல வில்லேஜ்ல ஆ இந்த திருவிழா வப்பாங்க ரொம்ப நல்லாருக்கு மூண் நாள் மூணு நாள் திருவிழா மூணு நாளுமே ரொம்ப நல்லாருக்கு அது மறக்க முடியாது அந்த திருவிழா ரொம்ப பிடிக் ஆ அப்றோ வந்து இந்த பொங்கல்னா மூணு நாளு திருவிழா இது பெஸ்டிவல்ருக் ம்ல அது வந்து இந்த ஸ்கூல்ல எல்லா படிக்கும்போதெல்லா நாங்க இந்த காப்பு கட்டுன் சொல்லுவாங்கல அன்னைக்கு மொத நாளே ஸ்கூல்ல எல்லா பண்டி இது இது இது வைப்பாங்க ஒரு பங்க்ஷன் மரி வப் பாங்க இந்த பேப்பர் ல்லா கிளாஸ்ல எல்லா அழகா டெரேஷன்லா பண்ணி கிளாஸ்ல வந்து சேர்லா எடுத்து டேபுள்லா எடுத்து டெஸ்கெல்லா சுத்தி போட்டு வச்சுருவாங்க நடுல வந்து ஒரு ரெண்டு கோலம் போட்டுருக்க சொல்லுவாங்க போட்டு அ போர்ட்ல வந்து அழகா டெக்ரேஷன்லா பண்ணி ஆ வெளில வந்து ஒரு எடங்கள பிரிச்சு உட்ருப்பாங்க அங்க பொங்க வைக்க சொல்வாங்க அப்றோ ஜன்னலு இந்த விண்டோ டோர் எல்லா பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து இந்த கலர் கலரு ஆஃப்சரி தாவணி இருக்குல அதுக் கொண்டு வந்து அழகா டெக்ரேஷன்லா பண்ணி அப்பையே அழகா சூப்பரா நாங்க பண்ணோ அ ஃபஸ்ட் ஃபஸ்ட் நாங்க தா அதிகமா ஃபேஸ்புக்லா வரதுக்கு இந்த இது இந்த இன்ஸ்டா வாட்ஸப்லா வரது முன்னாடி ஸ்கூல்லல நாங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா பண்ணோ அந்த த பொங்கல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்றோ வந்து பொங்கல வந்து சாப்ட்டு பாத்துட்டு ஜிப் கெஸ்ட் வரவங்க ம் ம் அதுக்கு ஒரு ப்ரைஸ்சு ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்து குடுப்பாங்க ஒயி ஏ சிஸ் ஆறாங்கிளாஸ்ல எட்டாங்கிளாஸ் வரைக்கு அ ஒரு போட்டி ம் பிள்ளைளுக்குள்ள போட்டி அப்றோ ஒன்பதாங்கிளாஸ்லந்து பனெண்டாங்கிளாஸ் வரைக்கு போட்டி எப்பையுமே எங்க கிளாஸ் நா போற கிளாஸ் எத்திது இல்ல ஒரு எய்த்து ஸ்டண்டர்ட் தா எட்டாங்கிளாஸ் படிக்கும் போது அவங்கலா ரெகுலராகவே எப்பமே வீன் பண்ணுவாங்களாம் அவுங்க வந்து அந்த கிளாஸ டெரேஷ்ன வந்து காப்பி பண்ணி அவங்க பண்ணிடுவன்ட்டு கிளாஸ் க்ல யாரையு வே அந்த இதா டெக்ரேஷன்லா பண்ணவே பாக்கவே உட மாட்டாங்க முடிச்ச பின்னாடி ஃபேரேஸ்லா குடுத் த்தபாடி தா உள்ள உடுவாங்க பாத்தா நானு ஆச்சர்ய பட்டே எப்டி தெரியங்ளா அந்த போர்ட்ல வந்து நெல்லுருக் குல்ல ஒரிஜினல் நெல் கொண்டு வந்து அப்டே கம்மு மேரி ஒட்ட வச்சு நெஜிமுளே நெஜ கரும்புலா வச்சி அழகா டெக்ரெஷன்லா பண்ணிருந்தாங்க ஓ அதுக்கு தா இவ்ள இவ் ஃபஸ்ட் பிரைசா பாத்துட்டு வருவோ
எனக்கு வந்து பொங்கல் தா புடிக்கு ஏனா அது வந்து மூண் நாள் நம்ம வந்து கொண்டாடுவோல அதனால புடிக்கு இன்னொரு விஷ்யோ நீங்க சொல்ற மாரிதா அ பொங்கல்லா வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்டின்னா இந்த கூல் படிக்கும்போது செரி காலேஜ் படிக்கும்போது செரி அந்த பண்டிகையை வந்து செல்ப்ரேட் பண்றதுக்கு உண்டான எல்லா விஷயங்களு பண்ணுவாங்க இப்ப வந்து அ கோல போட்டி அந்த பொங்கல் சாப்பிடுற போட்டி அப்ற உரியடி இததுெல்லாமே வந்து கயிறு இழுக்கறது இதெல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதெல்லா வந்து நம்ம எப்படி சொல்றது பாரம்பரியமான ஒரு உடயில வந்து எல்லாரு அன்னைக்கு வந்து எப்படி சொல்லற என்ன சொல்றது ஆ காலேஜா இருக்கட்டு ஸ்கூலா இருக்கட்டு அப்டியே வந்து ஒரு கண்ண கவர்ற மாரி அப்டியே கலரா அழகா தெறிவாங்க எல்லாருமே வந்து ஏன்னா நம்ம பாத்துருக்க கூட மாட்டோ இவங்க இந்த கெட்ட போட்டா நல்லா இருக்கா அப்டிங்கற மாரிலா நா
கல்லூரியில படிக்கு போது அந்த மாரி இருக்கு கலர் ட்ரெஸ்ல வர சொல்லுவாங்க ஸ்கூல்ல படி பள்ளியில படிக்கு போது கலர் டிரஸ் அலோடு இல்லங்க எங்களுக்கு
ஆ அப்டியா எங்கள வந்து எப் எப்டின்னா அந்த பொங்கல் பண்டிகை கொ கொண்டாடு போது அன்னைக்கு வந்து நீங்க வந்து கலர் டிரஸ் போட்டுவாங்க பொங்கல் முடிஞ்சு நம்ம பொங்கலுக்குனு தனியா வந்து உடைகள் எல்லா எடுத்து த்துருப்போல்ல அத வந்து போட்டுட்டு வர சொல்லுவாங்க தீபாவளிக்கா இருக்கட்டு எந்த அ பண்டிகையா இருக்கட்டு கிறிஸ்துமஸா இருக்கட்டு எல்லா அந்த ரம்ஜான் எல்லாத்துக்குமே வந்து அவங்க அ சொல்லுவாங்க இந்த மாரி போட்டுவாங்க அப்டின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா இப்ப ஒருத்தர் இப்ப வந்து ஒரு சில பேருக்கு ரம்ஜான் இருக்கு ஒரு சில பேருக்கு ரம்ஜான் இருக் காது அப்ப என்ன சொல்லுவாங்கன அப்டின எல்லாரு போட்டுவாங்க அப்டின்னு சொல்லுவாங்க நாங்களு அதுல சேர்ந்து போட்டு போவோ செம்ம ஜாலியா இருக்கு அதுல அதே மாரி கிறிஸ்மஸுக்கு நா அந்த மாரிதா பன்னுவோ நியூ இயர் இருக்கு இந்த மாரில்லா அந்த மாரி எப்பல்லா அந்த மாரி சான்ஸ் கெடைக்குது எப்படா கலர் டிரஸ் சொல்லுவாங்க அப்டின்னு பாத்துக்கிட்டே இருப்போ அதே மாரி நடுவுல போந்து போட்டுருவோ ஆ பள்ளியில படிக்கு போது
எங்க பள்ளியில வந்து ரொம்பயு கண்டிஷன் அதிகமா இருக்குங்க ஆ பிறந்தனலுக்கு கூட கலர் டிரெஸ்ல வரக் கூடாது சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப ஆமா ரொம்ப கெடுபுடியா இருக் ஓ ஸ்டார்டிங் போட்டு ஒரு ஆறா கிளாஸ் எட்டா கிளாஸ் வர கூட போட்டுட்டு இருந்தாங்க அப்பற என்ன தெரியில திடீர்யின்னு அப்பற போட்டு வர வேண்டாங்க ஒரு ஒரு பிள்ளைலா வேணும்னே கம்பல் பண்ணி எனக்கு திரு எனக்கு பார்த்டே வே இருக்காது பிறந்தநாளே இருக் இருக்காது அவங்களுக்கு அன்னைக்கு வேணும்னே கலர் டிரஸ் போட்டு வருங்க
ஆமா அந்த மாரியு வந்து தில்லுமுல்லு பண்ணுவாங்க அதுக்கப்புற வந்து பண்டிகையில வந்து நம்ம வீட்டுல பண்ற வேலைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்டின்னு சொல்
ஆமாங்க ஐயோயோ நாளா அந்த பொங்கல் பண்டிகை வந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு நா வந்து மொத்த மொத்தமா இழுத்து போட்டு பண்ண மாட்டே இப்ப எல்லா ஒரு நாளைக்கு ஒன்னொன்னு ம் இது பண்ணலா கிளீன் பண்ணலா அப்டின்னு இருப்பே ஒரு ரூமா ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு இன்னொரு நா அப்புற ஒரு நாளைக்கு இத கிளீன் பண்ண ஓரு நாளைக்கு அப்டிண்ணி வச்சது ஒரே நாள போட்டு எல்லா இழுத்து வச்சிட்டோம்னா டயர்டா ஆயிடுவோ உடம்பு சரியில்லாம படுத்தேடுவோ
ஆமா பத் பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே எல்லாத்தையு நம்ம வந்து ஆரம்பிச்சிடனு அப்தா வந்து நம்மளுக்கு அந்த தொடடைக்கிறதுல இருந்து எல்லாத்தையு அ எல்லா எல்லா இது பண்ணி செட்டில் பண்ணி வச்சுட்டு தேவையான பொருள்ல்லா வந்து வாங்கி வைக்கணு என்னென்ன வித அது மூணு நாளைக்கு என்னென்ன வித பண்ண போறோமோ எல்லாத்தையு வாங்கி வச்சா மட்டும்தா இப்ப வந்து ரிலேட்டிவ்ஸ் உறவினர்கள் எல்லா வருவாங்க அதுக்கேத்த மாரி நம்ம வீட்டுல சமக்கிற அளவுக்கு எல்லாமே இருக்கணு அந்த நேர பாத்துட்டு இல்ல அப்டின்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்கு நம்ம வந்து அதுக்கு தயாரா இருக்கணு இன்னொன்னு தீபாவளிக்குலா பாத்தீங்க அப்டின்னா அ பலகார பண்றத்துக்குல்லா ஆரம்பிச்சிருவொ அந்த அதெல்லா வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்ன் சொல்லா ஏன்னா நம்ம மட்டு வீட்ல பண்ணி சாப்ட போறது இல்ல நம்ம பண்ணி அத வந்து நம்ப நாலு பேருக்கு குடுத்து அக்க பக்கத்துல இருக்கறவங்களுக்கு குடுத்து உறவினர்களுக்கு குடுத்து அதெல்லா வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கு அதெல்லா வந்து ரொம்ப ஜாலியா இருந்து பண்ணுவோ நா அந்த மாரிதா ஒரு தடவ தீபாவளிக்கு வந்து எங்க தாத்தா பாட்டிக்கு வந்து அ ஒடம் சரில்ல எங்க தாத்தாக்கு வந்து ரொம்ப ஒடம் சரில்ல அப்டின்னோனே நாங்க எல்லாரு என்ன பண்ணோ அப்டின்னா அவுங்க வீட்ல வந்து தீ பாளி வந்து கொண்டாட முடில அப்டிங்கறதுனால எல்லாரு இங்க வந்து எங்க வீட்டுக்கு வந்து எல்லா ஆ பலகாரமு செஞ்சு அதுக்கப்றோ நாங்களே சந்தோஷமா இந்தது அந்த ஒரு வாரமு ஒரு ஒரு நாளு வந்து ரெண் ரெண்டு பலகாரோ அந்த மாரி பண்ணி ரொம்ப ஜாலியா இந்தது எல்லாரு வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருந்த மாரியு இருந்தது அதெல்லா பண்ணி எடுத்துட்டு போய் அவரு கிட்ட குடுத்தது அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு பரவால்ல எனக்கு இவ்ளோ ஒ த்துமையா இருந்து பண்ணி குடுத்துருக்கீங்க ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா அவர் இப்ப இல்ல அதெல்லா அவரு நெனச்சு பாத்துருப்பாரு எல்லா ரு வந்து இப்ப பரவால்ல எல்லாரு இது ப இவ்ளோ சந்தோஷமா இருந்து ஒரு பண்டிக எவ்ளோ சிறப்பா எனக்கு பண்ணி குடுத்துருக்காங்க அப்டிங்கற மாரி அது மாரி நெறய விஷயங்கள் வந்து இப்போ அ பண்டிகை காலங்கள்லாவந்து லீவ் விடுவாங்கள்ல அப்பலா வந்து என்ன பண்ணுவே அப்டின்னா ஒடனே வந்து தாத்தா பாட்டி வீட்டு வீட்டுக்கு ஓடி போயிடுவே அந்த மாரி எப்படா வந்து லீவு விடுவீங்க அப்டின்ற மாரி அ இருக்கு அந்த அளவுக்கு ஏன்னா இங்கயே இருந்து நாலு பேருக் குள்ளயே பண்ணிக்கிறது ஒன்னு செலப்ரேஷன்லா அங்க போய்ட்டு அவுங்க கூட வந்து ஜாலியா இருக்கணு அப்புற அங்க இரு க்கற பச ஏனா நா இங்க இருக்கற பசங்கள விட அங்க இருக்கற பசங்க சின்ன சின்ன ப சங்களோட தா வந்து ஜாலியா இருக்கு ஏன்னா அவுங்கல்லா வந்து யாரு எதுவு அவ்ளவா நென்ச்சுக்க மாட்டாங்க எல்லாரு ஒன்னா ஒன்னுக்குள்ள ஒன்னா பழகுவாங்க எனக்கு அந்த ஊரு வந்து எனக்கு ரொம்ப பழகி புடிச்சு போன ஒரு ஊரு அப்டின்னு சொல்லா இன்னிக்கி எல்லாரு வந்து பண்டிகை நேரத்துல அ ஃபோன் பண்ணி பேஸ்னாலே அது பெரிய விஷ் யமா நெனக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து எல்லாமே மாறிடுச்சு ஆம்மா ம் ஆம்மா அந்த அளவுக்கு எல்லா மாறிடுச்சு
ஆ நா வந்து இந்த பொங்கல் பண்டிகன்னா என்ன தாத்தா பாட்டிகிட்ட தான வளந்தே சொன்னே இந்த பாட்டி வந்து எங்கள எனக் கு வந்து இந்த பட்டுப்பாவாட சட்ட போட சொல்வாங்க ஆஃப்சாரி போட்டு இந்த பூ அலங்காரம் பண்ணிவிடு வாங்க அந்த ஊர்ல வந்து பூ வந்து எங்க மா மாங்க வந்து இந்த மார்க்கெட்லா இருக்குமா மல்லிப்பூ நெறயா அள்ளிட்டு வருவாங்க நாங்க இந்த பொங்கல் இந்த மாரி சமயத் துலலா திருவிழா சமயத்தில நெறயா பூ அள்ளிட்டு வருவாங்க மல்லிய பூவு எங்க பா ட்டி என்ன பண்ணுவாங்க அந்த தெருவுல யாருக்காவது கல்யாணோ எதோ சீருனா எங்க அம்மமாவதா கூப்புடுவாங்க அந்த அலங்காரோ சூப்பரா பண்ணுவாங்க சடை அலங்காரோ இதெல்லா ஆ ப்யூட்டி பார்ல பழகாமே அவுங்க பழகிட்டது சின்ன வயசுலயே அனால அவுங்களதா கூப்புடுவாங்க சடை அலங்காரோ பூ அலங்காரோ அழகா பண்ணி குடுப்பாங்க எனக்கு அதே மாரி திரும் பொங்கலப்ப பொங்கலப்ப ஆஃப் சரி பட்டுப்பாவாட சட்ட ஒரிஜில் பட்டுப்பாவாட சட்ட இருக்கும்ல காஞ்சிபுர
ஆமா ம்
சொல்லிருவாங்க ஃபுல்லா வ ச்சு இந்த நடுவுல இது சடவுள வச்சு பூ சு த்தி அழகா அந்த குச்சில வந்து இந்த மல்லிப்பூலா கோர்த்து அழகா அது மாரி பண்ணி வுடுவாங்க என்னால வெளிய அதவச்சுட்டு வெளில போய் வேடிக்க பாக்க முடியாது கூச்சமாவே இருக்குமா வீட்டுக்குள்ளயே உக்காந்திருப்பே சொன்னா கேக்வே மாட்டாங்க தலயெல்லா வலிக்கு ஃபுல்லா வச்சு அலங்காரோ பண்ணி வச்சிருவாங்க பூவ வச்சு
ம் அந்த மாரி வந்து அந்த அ பண்டிகை காலத்துலதா வந்து நம்ப சந்தோஷமா இருக்க முடியு அப்டின் சொல்லா அந்தளவுக்கு ஆ ஒரு சில பேர்லா வெளில வெளியூருக்கு வந்திருப்பாங்க வேலைக்காக தி ரும்ப அவுங்க ஊருக்கு அ போயி அந்த ஒரு நால் நாள் கேப்ல இல்னா ரெண்நாள் கேப்ல வந்து அவுங்க ஊருக் போய்ட்டு திரும்ப வருவாங்க அந்த ஊருக்கு போற நேரோ வந்து ரொம்ப சந்தோஷமாருக்கு எல்லாமே வந்து அவுங்க எதையோ தேடி அவுங்ளுக்கு வாழ்க்கைல எதயோ ஒரு முக்கியமான விஷ்யத்த தேடி போற மாரி இருக்கு எனக்குலா நாலா காலேஜ் படிக்கும்போது அப்டிதா எப்படா வந்து லீவ் இது நா பாத்துட்டேருப்பே எந்த இந்த நாள்ல எதாச்சு வந்து நம்ளுக்கு ஃபெஸ்டிவல் வருதா லீவ் விடுவாங்ளா ஹாலிடே கவர்மெண்ட் ஹாலிடே வருமா அல்லா பாத்து பாத்து நோட் பண்ணி வச்சு அதுக்கு முன்னாடியே வந்து ட்ரெயின்லா பாத்துவச்சுருவே புக் பண்ணி வச்சுருவே அதுக்கப்றோ போ அது இந்த மார்லா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காருக்கு அந்த பண்டிகை நேரோ வந்தாலு சேரி வேலையு நம்ம நறைய இழுத்து போட்டு செய்வோ அதுவு நம்ளுக்கு கண்ணுக்கு தெரியாது ப்ப நறைய பேருக்கு நம்ம வந்து செஞ்சு குடுப்போ விதவிதமா கேட்டாலு விதவிதமா செஞ்சு குடு ப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட்ருக்கு அது எல்லாமே புது துணி வாங்குறதுல ந்து அத ஆனு ஆ சந்தோஷ்மா ம் ஆமாங்க ரொம்பவே கொறஞ்சிடுச்சு அப்டின் சொல்லா
நாங்க வந்து இந்த கிராமோன் சொன்னேல எங்க தாத்தா பாட்டி வந்து விவ சாயந்தா நறைய மாடுகளா வச்சிருப்பாங்க இந்த மாட்டு பொங்கல் அப்ப எங்க எங்க அம்மம்மா போயி அந்த கொட்ட மாட்டு கொட்டை சொல்வாங்கள்ல அதெல்லா நல்லா கிளீன் பண்ணி நாங்க தா நானு எ தம்பிலா மாட்டு கொட்டய அழகா கலர் பேப்பர் டெக்ரேஷ்லா பண்ணி மாட நல்லா அலங்காரம்லா பண்ணி பூ பொட்டெல்லா வச்சு அழகா வச்சு மாட்டு பொங்கல் வச்சு ஊட்டிவுடுவாங்க மாடு நல்லா இன்ட்ரெஸ்டா சாப்டு நல்ல டேஸ்ட் பண்ணி சாப்புற மாரிரு க்கு சாப்புடு அதெல்லா மறக்கே முடியாத்
ம் இவ்ளோ நேரோ உங்க கூட பேசுன நறைய விஷ்யங்கள அழகா பகர்ந்துகிட்டீங்க மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்
ம் நன்றி வணக்கம்